ஹலோ கேக்குதா ப்ரோ ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
கேக்குதுனெ உங்களுக்கு கேக்குதானே எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா கேக்குது ப்ரோ ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கண்ணெ காலை நா சாப்ட்டனே காலைல காலைல சாப்ட்டே மதிய சாப்ட்டே இன்னிக் சாப்பாட்லா சிறப்பான சம்பவமா ஆயிடுச்சுனே என்னாச்சுனா காலைல அதா நா காலைல வந்துட்டு நூடுல் செஞ்சிருந்தாங்க
ம் ம்
ஆமா எனக்கு வந்துட்டு நூடுல்ஸ் தி நா எப்பவுமே தனியா செய்ய சொல்லிருவே தனியா ஆம்மாமே தனியா எடுத்து வைக்க சொல்லிருவே அத வந்துட்டு நா எனக்கேத்த மாரி செஞ்சுப்பே நானு அது எப்டி செய்வனா அந்த கொரியன் ஸ்டைல்ல செய்வ நானு ஃபர்ஸ்ட்டே இந்த எண்ணய ஊத்திட்டு அப்பறோ பூண்டு போடுவ பூண்டு கொஞ்ச ந பொடி பொடியா நறுக்கி போட்டுட்டு அப்பறோ கடுகு போட்டுட் டு அதுக்கப்பறோ தண்ணிய ஊத்திட்டு மசாலா போட்டு அப்பறோ நூடுல்ஸ் போட்டு இந்த தண்ணியோட அவனுங் குடிப்பாணுங்க பாத்தீங்களா சூப்போட நூடுல்ஸ்சு அந்த மாரி நா செஞ்சு சாப்டுவனே வீட்ல வந்துட்டு பழக்க தோசத்துல எல்லாருக்கு செய்றதா செஞ்சு வெச்சு ட்டாங்க எனக்கு அது புடிக்கவே இல்ல வீட்ல இருந்துட்டு அம்மாட்ட து கேட்டுட் எனக்கு ஏமா அந்த மாரி செஞ்ச அதல்லா செஞ்சால்ல புடிக்காதுன் தெரியும்லனே அப்பறோ போட்டு செஞ்சுட்ட அப்டின்னாங்க சேரி அப்றோ வேற வழியில்லாம அதுவே சாப்ட்டனே காலைல நீங்க என்னா சாப்ட்டேங்க காலைல
நல்லா இருந்துச்சா ப்ரோ காலைலயா ப்ரோ காலைல வந்து டிஃபனு சாப்படே ப்ரோ டிஃபனு சாப்ட ப்ரோ கடைல வாங்கிட்டோ நேத் இட்லி வாங்கிட்ட ப்ரோ எப்பயுமே கடைல வாங்க மாட்டோ கார கொழம்பு வீட்ல செட் ஆகாதுன்ட்டாங்க நா எதுவா இருந்தாலு சாப்டுருவே வீட்ல இருக்கிறத ஒய்ஃப் சாப்ட மாட்டாங்க
அவ்ளோதானே நமக்கெல்லா பிரச்சனை கெடையாதுனே பழைய சோறு இருக்கா தயிர வாய்ன்ட்டந்து
ஆம்மா
தயிர் இருந்துச்சுனா பழயசோறுல தயிர போட்டு சின்ன வெங்காய போட்டு நம்ம நீட்டா சாப்ட்ரல்லா
உம் ஆமா ப்ரோ அப்பறோ போயிட்டு இட்லி ரெண்டு பார்சல் வாங்கின் வன்ட்டு சாப்ட ப்ரோ இட்லி கல்ல வட காரச்சட்னி சாம்பாரு அப்பறோ மதிய வந்து கார குழம்பு சாப்ட்ட ப்ரோ ஆமா ப்ரோ இல்ல இல்ல சைவ இல்ல அசைவோ எல்லாமே சாப்டு வேண்டி தா இன்னிக்கு யாமா சைவந்தா
கெடைக்காதுல்லன நான்லா நா ப்யூர் நான் வெஜிடேரியன் தா சிக்கன் பிரியாணியேனா ஐய்யய்யோ பாருனே எனக்கு அனுப்பவே இல்ல தம்பிக் குடுக்
இல்ல இன்னிக்கு அக்கா பையனுக் பொறந்த நாள் இன்னிக்கு
பொறந்தநாளானா சேர் நா சேர் நா பொறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னேன் சொல்லிருங்க மறக்காம ட்ரீட்டு கேட்டன் சொல்லுங்க
ஓகே ஓகே ப்ரோ அதா இங்க வந்துட்டு ஊருக்கு வந்துட்டோங்க ஒரு லாங்கா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எடிய வன்ட்டோ
அட சேர் சேர் சேர்ன
ஆ ஆமா இப்பதா அது ஒரு மூன்ற மூணு மணி போல கெளம்பிடே அ இல்ல பரோ இங்க இங்க பாப்பங் கூட இருப்போ நைட்டு என்நேரமானாலு கெளம்பிடுவே
ஆ சேர் சேர்ண்ண
கொஞ்ச ஒர்க இருக்கு ஒரு டென் ஓ க்ளாக் ஒர்க்
ஆமாம்மா போ போய் தானா ஆகணு நைட்டுக்கு கொஞ்சோ
உம்ம் இங்கிருந்து நான் டிரராவல் ஒன்பது மணிக்கு ஆமா எட்டு மணிக்கு நா இங்கந்து கெளம்பனா நான் வீட்டுக்கு வந்துடுவே வீடு ஒன் ஒன் அவர் ஆயிடும் ஆமா அங்கிருந்து எனக்கு வந்து அந்த ஒர்க் ஒர்க் பண்ற இதுக்கு போறதுக்கு ஒரு ஆயிர ஒரு டைம்
அட சேரி சேரி சேரிண்ணே ஓகே ஓகே கேக் வெட்டுனீங்ளா இல்ல இதுக்கப் நைட்டு தா வெட்றாங்ளா அங்க
இல்ல ப்ரோ நா தா கேக் வாங்கி வந்திருக்கேன் ப்ரோ எப்பயுமே நா பட்டேனா அவனுக்கு ஒரு வயசுல இருந்து ஆமாமா கேக் வேணன்ட ஒரு வயசுல இருந்து நானு இது மாரினா அஞ்சு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அதுமாரி வாங்கின்வந்ரு
அஞ்சு கிலோவா
இ ஆறாவது ஆமா ஆமா ப்ரோ பொறந்த நாளுக்கெல்லா நானு ஃபஸ்ட் பொறந்த நாளுக்கு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தே மூணு பேரு அவனுங்க அக்காக்கு மூணு பசங்க மூணு பசங்களுக்கு அஞ்சு அஞ்சு கிலோதா வெட்ருவனே அப்றோ இப்ப பாத்தன்னா இப்போ கொஞ்சோ போவ போவ அவனுங்களு புள்ள இப்போ அதான் ஒர்த்தனுக்கு பாத்தா ஆறு வயசு ஒர்த்த ஒருத்தனுக்கு நாலு மூன்ற வயசு ஒருத்தனுக்கு ரெண்டு வயசு ஆவ்போது
சேர் சேர் சேர்னே நம்மக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அ அஞ்சு கிலோ கன்ஃபாமா அப்பா எனக்கு தெரிஞ்ச ஏன் ஃபஸ்ட் பொறந்த நாளிகெல்லா நாலாம் அப்ப இத இர்ந்துர்பே சின்னதா ஒரு இந்த கேக்கு கடையில விக்கற டீ கேக்கு அவ்ளோதா ஆனா இப்பல்லா கேக் இதா இருக்கு எப்டினே ஐஸ் கேக்கா இல்ல வெண்ணிலா இந்த மாரியான்னே
இல்ல ஃப்ரோ எனக்கு இங்யா ஃப்ரோ நான் வாயின வந்த இதுல ரெட்டு ரெட் இது ரெட் ஏதோ சொன்னா ஃப்ரோ ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரினு நெனைக்கிறே ஆமா ஆமா அது ஸ்ட்ராபெரில தா
சேர் சேர் ஆடா சேர் சேரின உங்க கொழந்தைகள் நா எப்டின்னெ அ நீங்க எப்டி வெட்டிருக்
எல்லா எ என் பொறந்த நாளுக்கா ஃப்ரோ எப்பனா எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் வாங்கி வெட்டுவாங்க இது பலோ பண்றதுல இருந்தே லோப் பண்ணி மேரேஜ்லாம் இருந்த என் ஒய்ஃபு அதுக்கு முன்னாடி அண்ணெலாம் வெட்டுவாங்க வீட்ல வெட்டுவாங்க அதுக்கு முன்ன சின்ன வயசு எல்லாம் கேக்கு வெட்னாங்களா நான் தெர்ல எனக்கு
எனக்கு அது ஞாபகம் இல்லன்னே தெரி ஞாபகல்ல அதெல்லாம் மறந்து போச்சு எப்டி மறக்குதுன்னு தெரியல அ
அக்காகே பாத்னா எங்கக்காக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அவுங்களுக்கு பாத்தனா பட்டேக்கு பாத்தன்னா முப்பத்திரெண்டு வயசாவுது பஸ்ட் அவனுக் பொறந்த நாள் அத பொறந்து ஒரு வயசு வந்தொனே அவரே அம்மா கேசரி கலறி ஊத்தி செஞ்சு உதிரி கேக்கு மேரி வெட்டனாங்க அப்டின்னாங்க
அந்த காலத்துல கேசரி தான கேசரிய போட்டுட்டு இது வச்சுட்டு இந்தா இதான் கேக்கு ஏ
ஆ ஆமா இப்ப அதனால ஒரு அப்டேட் ஆவ்ள இல்ல ஃப்ரோ அதுக்கேத்த மாரியே ஆமா ஆ எனா கூப்ட்டு அப்டியே சேர் பண்ணாங்களா ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர வச்சு பங்க்ஷன் மெரிகூட பண்ண மாட்டாங்க இப்பதான் ஃபரோ ஒரு அஞ்சு ஜி அஞ்சு வருஷோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா தான் ஃப்ரோ பங்ஷன் வெக்கற்து பொறந்த நாளுக்குக்கு இது பண்றது இதெல்லா செலிப்ரேஷன் பண்றதெல்ல இப்பதா ப்ரோ
இதுக்கு முன்னாடி அதெல்லா பணம் இருக்கவ பண்ணிட்டு இருபான்ல எதுக்க அப் அப்றோ நம்ம அத பாத்து நம்ம எல்லாம் ஆச வந்து நம்ளும் அந்தமாரி செய்ய ஆரம்பிச்சிட்டோ ஆனா நா என்ன பண்ணுவே தெரியுமானா பொறந்த நாளைக்கி கேக் கேக்கெல்லா வேனான்னு சொல்லிருந்தே கேக்ல்லா வெட்டுறது பிடிக்காதுனே எனக்கு செலிப்ரேட் பண்றதே பிடிக்காதுனே ட்டா போறனா எதுனா எறும்புக்கு ஒரு சக்கர கிக்கர வைக்கர்னா இல்ல அரிசி அரிசி வைக்க மாட்ட சக்கர இனிப்பா எதுனா பொருள் வைக்கிறனா அப்புற பாத்துட்டு முடிஞ்சா ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு ஆஞ்சநேயர்ட்ட ஒரு தரிசனோ வாங்கிட்டு சிவன பாத்து சாமி விட்டு வந்துருவேங்க மத்தபடி வேறெது இல்லடா பொறந்த நாளைக்கு ஸ்பெஷலா எது கெடையாது வீட்டுல எதுனா செஞ்சா வந்துட்டு சாப்டுவே இல்ல எதுனா பிரியாணி கிரியாணி வீட்ல கேப்பே உங்க பொறந்தநாளைக்கு நீங்கங்க
இல்ல நா ஏன் பொறந்தநாளுக்கு தா கன்ஃபார்ம் அதுக்கு முன்னாடி இப்ப மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நாலு வர்ஷத்துக்கு முன்னாடி எல்லா ஃபுல்லா பசங்க எல்லா ட்ரீட்டு தா செரியான ட்ரீட்டு சேலரி வாங்கறது அப்டியே ஒரு எப்டி பாதிக்கு பாதி ட்ரீட்டு தா ப்ரோ ஆனா நா எதுவுமே அந்த அளவுக்கு மிங்
ஐயையயோ வீட்ல கேக்க மாட்டாங்க
ஏனா ஒரு ஆஹா வீட்ல அந்த அளவுக்கு பசங்களுக்கு எல்லா நாலா செலவு பண்ணு ப்ரோ இப்பதா கெடையது ஒரு நாலு மூணு வருஷ்மா கெடையாதே கன்ஃபாமா பசங்க என்ன பாத்தனா உடமாட்டானுங்க எ கூட இருக்கற பசங்க இன்னைக்கு ஒரு வேட்ட இருக்குதுறா அப்டினு வானுங்கோ
ஆமாண்ணா ஆமாண்ணா நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துட்டு பொறந்தநாள் வன்ச்சுனானே அ இல்லண்ணா நானே இப்ப ஃப்ரெண்டு பொறந்தநாளு வந்துச்சுன்னா புடிச்சு மொட்டை அடிச்சி வுட்டுருவே எங்கனா ட்ரீட் எங்கனா அது இதுன் சொல்லி வாங்கி இது பண்ணி வுட்டுருவே ஆனா எனக்கு பொறந்த நாளு வந்ச்சுனா சொல்லவே மாட்ட சொல்ல மாட்ட அப்டியே சி சீக்கிரெட்டா முடிச்ட்டு நேத் தான்டா பொறந்த நாளு முடிஞ்ச்சி அப்டின்ருவே அப்ப அத தனியா நோட் பண்ணி வச்சி அலார வச்சி கேக்கறவ எல்லா எ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானே இன்னு கேக்கறானுங்க எங்கடா பொறந்நாள் ட்ரீட்டு போன வர்ஷோ இது பண்ண எ ஃப்ரெண்டுக்கு அவ கேட்டுட்டு இக்குறா நீ ஃபஸ்ட் உன்னோட பொறந்த நாள் ட்ரீட்ட வைடா அப்புற என்னோட பொறந்த நாள் ட்ரீட் டு வெக்கிறனுவே நா என்ன பதில் சொல்லுவே செரிடா அமௌன் வரப்ப வைக் கிற அப்டின்ட
ம் இப்ப பொறந்த நாள்னாலே இப்ப வந்து இப்ப இப்ப இருக்கற கலி காலத்துல வேற மாரி பண்றாங்க ப்ரோ ஆனா பைசா வச்சிட்டு நல்ல ஒரு செலப்ரேஷ்னா பண்றாங்க இப்ப இன்னிக் கூட அம்மா வாய்ங் குட்த்தாங்க ஃப்ரூட்ஸ்லா வாய்ங் குடுத்துட்டு ஸ்வீட் வாய்ங் குடுத்தாங்க அப்புறோ கேக் வ கேக்கு பைசா குடுத்து துணிக்கு பைசா குட்த்தாங்க அ குட்த் அம் சாங்க ஆமா ஒரு ரெண்ரூவா துணிக்கு மட்டு எட்த்துக்குப்பா துணி கேக் வாய்ங்க்க மீது பண நா வாய்ங் குட்த்துறே ஸ்வீட்ல ஆமா ப்ரோ ஃபேமிலி போய்ட்டா ட்ரெஸ் எடுத்துன்னு ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு அவனுக்கு பேண்ட்டு து ஒரு டி ஷர்ட் மேரி ஒரு அ டிரஸ் வந்து பேண்ட்டு ஜீனு இது பாத்தனா பார்ட்டியல் ஷேட்டு ஜீன்லே ஃபார்மலா இக்கற மாரி ஜீன்ல ஓவரா ஜீன் மாரி தெரியாது ஃபார்மல் பேண்ட் தா நல்லாதா இருக்கு பார்ட்டி வேர் ஷேட்டு
கரெக்ட்
ஆமா ஆமா ப்ரோ டிஷர்ட் வந்து கொஞ்ச நல்லா இருக்கு கொஞ்ச பாக்கறதுக்கு அப்புறோ ஒரு சாக்ஸ் மேரி ஒரு ஒரு நல்லா இருக்கு ஒரு அ ஒரு ஒரு எப்டி சொல்ல ஒரு காட்டன்ல ஒரு ஷாக்ஸ்
ஆட செரி செரிண்ண ஃப்ரூட்ஸ் என்ன என்ன வாய்ன்ட்டு போனீங்க ஃப்ரூட்ஸ் வாய்ன்ட்டு போனுன் சொன்னீங்க
ஃப்ரூட்ஸ் ஆமா அம்மா வாங்கி குட்த்துட்டாங்க ப்ரோ செவ்வாழ வாய்ங் குட்த்துடாங்க ஒரு ரெண்டு ரெண்டர கிலோ வாய்ங் குட்த்துருவாங்க
செவ்வாழையா சா டெய்லி ரெண்டு செவ்வாழ சாப்ட்டா ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க
அ ஆமா ப்ரோ நா காய்லையு சாப்டுவோ அ ஈவ்னிங்கு சாப்டுவோ ப்ரோ நாங்க
செர் செர் செரிண்ண அப்புறோ இது ஸ்வீட்டு என்னென்ன வாங்கிட்டு போனீங்க
ஸ்வீட்டு வந்து ஜாங்கிரி வாய்னு வந்திருக்காங்க சாப்ட சொன்னாங்க பிரியாணி இருக் கே பிரியாணி வந்து ஆமா ப்ரோ பிரியாணி நா தா எடுத்துட்டு வந்தே
ஃபுல் வேட்ட தா
ம் ஆமா
எனக்கெங்க நீங்க வேற ஜாங்கிரி ஞாபகப் படுத்துட்டீங்க
ம் பக்கெட் பிரியாணி மாரி வாங்கி குடுத்துட்டாங்க பக்கெட் பிரியாணி மாரி வாங்கி குடுத்துட்டாங்க பக்கெட் பிரியாணி வாங்கி குடுத்துட்டாங்க அம்மா வாங்கி குடுத்துட்டாங்க வாங்கி வாங்கி குடு குடுத்தாங்க நல்லா ஒரு அஞ்சு பேர் சாப்பிறா மாரி அ ம் ஆமா ப்ரோ செரி அத சிக்கன் தா ப்ரோ
சிக்கன் தானா சேர்ணே சைடிஸ் என்னன்ன குடுத்தாங்க பிரியாணிக்கு
அது ஒன்னு பாக்கல ப்ரோ இதுக்கப்பறந்தா போய் பாக்கணு ப்ரோ கத்திரிக்கா ரைத்தா இருக்கு அ குலோப்ஜாம் அந்தமாரி இருக்கு ஆமா சிக்ஸ்டி ஃபை இருக்கத்து கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ
ஆ இரு பக்கெட் பிரியாணி கண்டிப்பா சிக்ஸ்டி ஃபை காம்ப்ளிமென்ட்ரி தருவாங்கண்ணா தரலனா நம்ம கேட்கலா அதுனால என்ன தரலனா எப்டி அதெல்லா சிக்ஸ்டி ஃபை இல்லாம பிரியாணி சாப்ட்டா பிரியாணிக்கு பண்றது
ஆமா அப்டி இல்லாத எங்க அக்கா சிக்கனு சிக்கன் எடுத்துட் வந்து இப் செய்யணு கிரேவி பண்ணணு அப்டின்னு இருக்காங்க எங்க ஏனா நா வந்திருக்குன் சொல்லிட்டு இப்ப நானு ஒய்ஃப் வந்துருக்குன் சொல்லிட்டு செஞ்சே ஆகணு அப்டின்றாங்க
சேர் சேர் நானு வந்துர்றே இருண்ணே நீ சொல்ல சொல்ல எனக்கு இங்க பசி ஆகுதுண்ணே நானு கெளம்பி வந்தர்றேண்ணே பாக்குறதெல்லா பாத்துட்டு
நானு உனக்கு இல்லாத்துணானே
அவ்ளதாணே வரேண்ணே கெளம்பி வரே சாப்புடுறோ
ஆ தம்பி வந்து கேக் வெட்டுறதுக்கு துடிக்கிறா ஒருத்தவே இப்ப பாரு வன்ட்டா மறுபடியும்
வந்துட்டானாணே
ஆமா வந்துடா வந்து ரவுண்ஸ் அடிச்சீனு இருக்கா ஓகே ப்ரோ பேசனதுக்கு ரொம்ப டாங்க்ஸ் ப்ரோ நன்றி ப்ரோ களத்துல சந்திப்போ ப்ரோ ஆ ஓகே நன்றி